ம் டீ காஃபிலா ஆச்சா
அ ஆச்சுங்க்மா உங்களுடைய பேரன் வந்து காஃபி கலந்து கொண்டு வந்து குடுத்தாரு
நன்றி நல்ல விஷயோ நல்ல விஷயோ அப்டித்தா இருக்குணு அம்மா உதவியா இருக்கணு
நிச்சயமாங்கம்மா உங்ககிட்ட நா சொல்ல மறந்துட்டே அ நேற்றா முந்தாணேத்து திருமண நாளுல ஆ ஆ அ நா சொன்னன்ல அவுங்க்ளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு வந்து கிஃப்ட் பண்ணேன் சொல்லிட்டு அதே மாரி என்னோட ம கன் வந்து சாயிந்தரோ என்ன பண்ணிருக்கானா அ எங்கிட்ட வந்து சிறு தொகைய வாங்கிட்டு போயி கடைகள்ல சாமானமெல்லாம் வாங்கிட் வந்துட்டு அன்னைக் கி நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தயிரு சேமியா
ம்
அதுக்கப்பறோ அந்த ரொட்டியில் செய்யக்கூடிய சேண்விஜ்ன் சொல்லுவாங்கல்லங் மா அது அ சாதா சேண்வெஜ் தனியா முட்ட சேண்வெஜ் தனியா அதுக்கப்பறோ ஒரு நாலைந்து வகையான உண வுகளுங்மா அவரே தயார் செய்து அதுக்கப் புறோ அவரோட அப்பா கூட சேந்து போயி அவங்க அப்பா வந்து ஒரு பிளம் கேக் வாங்கிட்டு வந்து ஆ அன்னைக்கு நைட்டு நாங்க மூணு பேர் அள் அளவுக்கு மட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்து அந்த கிறிஸ்மஸ் கேக்குன் சொல்லுவாங்கள்ளங்மா அத வெட் டி கொண்டாடிட்டு அதுக்கப்பறோ ம கன் வந்து அம்மாவையு அப்பாவையு உக்கார வெச்சு பல வகையான உணவுகள வந்து சமச்சு குடுத்தாரு
பரவால்ல நல்ல கொழந்த நன்னா இருக் கணு எனக்கு ஃபோட்டோலா எடுத்துருந்தா அனுப்ச்சு உடுங்க பாக்கற
ஆ நிச்சயமாங்மா அன்னைக்கி ஃபோட்டோ எடுக்கல ஆ மூணு பேரு தானன் சொல்லிட்டு நா இன்னொரு சமயங்கள்ல எடுக்கும்போது நா அனுப்ச் முக்கியமா வந்துட்டு அனுப்ச்சி விற்றேங்மா இன்னைக்கு வந்து நம்ம தொடர்ந்து அ வீட்ல வ வளர்க்கக்கூடிய மரங்கள் அதனுடைய பயன்பாடுகள் ஆ பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்மா
ஆ பேசலாம்மா பேசலா
இங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா மொதல்ல வந்து ஆ சரஸ்வதி பூஜ ஆயுத பூஜையப்ப நம்ம வாழ மரம் வைத்து சாமிக் கும்புடுவது வழக்கமா இருக் கும்ல்லங்மா அப்படி வந்து சாமி கும்புடும்போது இரண்டு இருந்து ஒரு ஆறு வாழைக்கன்றுகள் வந்து வாங்கிட் வந்திருந்தோ இருசக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் அதுக்கப்புறோ நம்ம சாய்பாபாவுக்கு வை வெக்கிறதுக்கு அப்ப படி வந்து வைத்திருந்த அந்த வாழக்கன்ற வந்து வெளியில வீச வேண்டான் சொல்லிட்டு வீட்டு பக்கத்தல வந்து கீழ வந்து நட்டு வெச்சிருந்தோ இப்ப இ ப்ப இல்ல அது வந்து முழுமையான சிமெண்ட் தரையா மாத் திட்டாங்க ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு வந்து வைத்தது அது அப்டியே பெரிய மரமா வளந்து அந்த பச்ச கலர்ல ஒரு மோரிஸ் வாழைபழன் சொல்லிட்டு சொல்லுவோம்ல்லங்மா
ஆமா
அந்த பழத்த வந்து கிட்டத்தட்ட ஐந்தாறு குலைகள் வந்து எங்ளுக்கு குடுத்துச்சு அந்த மரோ அப்டியே வாழையடி வாழையா தொடர்ந்து ஒரு இரண்டு வருடங்கள் அடுத்தடுத் து வளந்துகிட்டே இருந்தது ஆ பாக்றதுக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கீழே ஒரு சப்போர்ட்டா மரமு வளத் ட்டு இருந்தோ சூழ்நிலை காரணமாக எல்லா மரத்தையுமே வந் து அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய செவுத்துல வந்து விரிசல் விழுக ஆரம்பிச்சிடுச் சு சோ அந்த காரணத் னால பெற்றோர்கள் வந்து மரம் வேண்டா அப்டின் முடிவு பண்ணி அந்த எடத்துல வந்து சிமெண்ட் தரையா இப்போதைக்கு மாத் திட்டாங்க ஆனா அந்த மரோ இருக்ற காலத்துல வந்து வெற்றிலை கொடி ஆ சிறியா நங்கை பெரியா நங்கை நம்மளுடைய பல்க பல்வலிக்கி அது வந்து பயனுள்ளதா இருக்கு அப்றோ முல்லை மரம் இது எல்லாமே வந்து நாங்ளு அம்மா அப்பா எல்லா சேந்து வளத்துனோ அது இன்னைக்கு வந்து ஒரு பசுமையான நினைவுகளா வந்து இருக்குதுங்மா
சேரி ஆ அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ன்ற இதுக்கு இணங்க முருங்க மரோ வைக்கணும்மா வீட்ல செரியா முருங்கையில வந்து ம முருங்கக்காய் உபயோகப்பட் திக்லா நமக்கு எடுத்துண்டு நாலு பேருக்கு குடுக்கலா அத வியாபாரத்துக்கு அனுப்பலா அதனோட ப நல்ல பலன் கெடைக்கு அந்த முருங்க ம எல வந்து இன்னைக்கு அது ஒரு பெரிய வியாபாரமா ஆயிடுச்சு முருங்க எல பொடி அ யாரு கேட் யார் பாத்தாலு அந்த முருங்க எல பொடி நா விக்கறேன்ற அளவுக்கு வந்துட்டாங்க அத வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி விக்க ஆரம்பிச்ட்டாங்க அதே மாரி முருங்கப்பூ அது வந்து ஆண்களுக்கு ஆண்மை குறைவா இருந்தது அப்டின்னா இந்த முருங்கப்பூவ நல்லா வ பறிச்சு அ தண்ணில அலம்பிட்டு துணி போட்டு தொடச்சிட்டு நெய்ல வறுத்து குடுப்பாங்க இது வந்து அவுங்ளுக் கு அந்த தாது விருத்தி வந்து நறைய கெடைக்கு அவுங்ளுக்கு அதே மாதிரி ஒரு ஒரு வீட்லயு மருதாணி மரோ இருக்கனு வாசல்ல அப்றோ பவளமல்லி மரோ இருக்கணு டெய்லி வந்து அது ஸ்வாமிக்கு பூ வக்கிறதுக்கு மரத்த உலுக்கினாலே எல்லா பூவு கீழே கொட்டாது ராத் ன்னா அந்த பூக்கு பேரு இரவு நட்சத்திரம்னு பேரு ஏன்னா நை ட்டு தா பூக்கு காலேல ப எல்லா உ கீழ விழுந்துடு அது மாரி அந்த அந்த மரோ வளக்கணு அதே மாரி வெ வீட்டுக்கு தேவையானது நம்ம இந்த மூலிகச் செடி எல்லாங் கூட வளக்கணு க கற்பூர வள்ளி வெத்தல பெரண்ட இதெல்லா வந்து நம்ம வீட்ல வளத்து வைக்கு போது நமக் கே வந்து ஒரு சமயோ த அரிசி திப்லி கூட மரோ இருக்குமா அது கூட செடி மாரி இருக்கு நல்லா அந்த அ இந்த எலைகள் வந்து இந்த தென்ன ஓ தென்ன ஓல இருக்குல்ல அந்த மாரி வீச்சு வீச்சா இருக்கு பெருசு பெருசா இருக்கு அது அதெல்லா வந் து நம்ப ஒரு கஷாயோ போட்டு குடிக்க ஜொரொ வந்தா ஒரு தலவலி வந்தா ஒட ஒடம்பு வலி வந்தா இதையெல்லா பறிச்சு போட்டு ஒரு கஷாயோ குடிக்குபோது நம்ப ட ந அந்த வ ம் வைரஸ் தாக்கத்துலருந்து நம்ப கொஞ்சோ தப்பிச்சின் வரலாம்மா
ஓ சரிங்கம்மா மொதல்ல வந்து பவ ள மல்லிச் செடியு இங்க இருந்துச்சி
ஆ
ஆ இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி கற்பூரவல்லி சோற்றுக் கற்றாழை துளசி பெரண்டை நாலு மட்டு மேல தொட்டியில ஆ மா டியில வந்து தொட்டியில வச்சிருக்கோ ஏனா அதுக்குப் பெருசா தண்ணீர் பயன்பாடு தேவை இருக்காது தண்ணீர் குறைவா தா உபயோகப்படு இன்னொன்னு அந்தச் செடிகள் வளரு போது அது மூலமா சுவா காற்ற வந்து நம்ம சுவாசிக்கு போது நிச்சியமா அது வந்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்த வந்து குடுக்கு
ஆமா அது உண்ம தா அதே மாரி நெறைய ம மல்லி மல்லிச் செடி த எடோ நெறைய இருந்ததுன்னா ஒரு பக்கோ செடிகளு ஒரு பக்கோ தேவையான காய்கறிகளு போட்டுன்டாலு அட்லீஸ் ஒரு கொழம்புக்காவது ஒரு காய்கறி கெடைக்குல்ல ஒரு பத்துக்கா பறிச்சி போட்டா ஒரு சாம்பார் பண்ணிக்கலா அ ஒரு ஒரு க கூட்டு பண்ணிக்கிலா ஏதோ நமக்கு ந அத வெளியில வாங்க வாங்க வேண்டிய செலவு அன்னக்கி கொஞ்சோ மிச்சமாகு இல்லியா நமக்கு அந்த மாரி சின்னச் சின்ன இது வந்து தொட்டிலியே கூட போடலாம்மா ஒன்னு பிரச்சனையே இல்ல மாடி தோட்டம்ல்லாம் போட்றாங்க தெரியுங்ளா மாடி
அது தாங்ம்மா எனக்கு மாடி தோட்டத்துல ஒ சொல்லுங்கம்மா
இப்ப அரசாங்கமே மாடித் தோட்டம் போட்றதுக்கு உதவி பண்ணுதும்மா
ஓ அது பத்தின தகவல்கள் கெடச்சதுன்னா நிச்சயமா வந்து சொல்லுங்க எனக்கு அதுல ஆர்வ ஜாஸ்தி
ஒரு நாள் பயிற்சிப் குடுக்கறாங்க அந்தப் பொருள் வாங்கறதுக்கு ஐநூறு ரூவாயோ என்னமோ பணோ கட்டணு எல்லா வெதைகளு குடுக்கறாங்க அத எப்டி க்ரோ பேக் வாங்கி அந்த தரைக்கு பாதிப் இல்லாம எப்டி வளக்கறதுன்னு ஒரு நாள் பயிற்சி குடுக்கறாங்கம்மா நா அது எங்க கடையா எங்க அந்த மாரி கெடைக்கறது நா பாத்துட்டு உங்களுக்கு அ தெரிவிக்கிற நானு நீங்க அதப் ப சொந்த வீடு இருக் கறதுனால நீங்க அத பயன்படுத்திக்லா சரிங்ளா வாடக வீட்ல இருந்தா அதெல்லா பண்ண முடியாதும்மா சொந்த வீடுன்னு நம்ப சௌகரியமா நாம பண்ணிக்கலா யாரு ஒன்னு சொல்ல போறதில்ல அ என்ன அந்த மா டி மாடி தோட்டன்றதுக்கு தகுந்தா மாரி அந்த மாடிலருந்து நீர் கசிவுகள் வராம பாத்துக்கணு ஏனா அதுவா நீர் கசிஞ்சதுனா உள்ள செவுறுகளுக்கு போயி கரண் ஷாக் அடிக்கிற மாரி ஆயிடு அதனால அது அது தவிர்த்துட்டு அது என்னென்ன பண்ணணுனு பாத்து பண்டானு நாம்ம நல்ல ஒரு வருமானமு ஈட்டலா நம்ப வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையு பயன்பெறலா
கண்டிப்பாங்கமா நெறைய பயனுள்ள தகவல்கள வந்து நா உங்க மூலமா தெரிஞ்ஜிக்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுவோங்கமா
பேசலா பேசலா
நிச்சயமா வந்து எதிர்காலத்தல ஒரு நல்லது ஒரு அமைப்பு கெடைச்சதுன்னா பண்ணை நிலங்கள் சிறிதளவல வாங்கி
ம்
கண்டிப்பா ஒரு நெறையா மரங்கள் வளர்த்து அந்த மரங்களுக்கு நடுவுல ஒரு சொந்த வீடு கட்டுவோ
நிச்சயமா நம்மளோட கனவுதா மெய்ப்படு நம்ம மனசுல என்ன நெனைக்கிறமோ நம்ம எண்ணங்கள்ல என்ன போய் ஒக்காருதோ அந்த எண்ணங்கள் தா நம்ம தினோ தினோ நெனைக்கு போது அந்த எண்ணங்களே வந்து வடிவமைச்சிரு
நிச்சயமாங்மா ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போ ஷீரடியில வந்து பாத்தீங்கன்னா லெண்டி தோட்டோ அப்டிங்கிற ஒரு எடோ வந்து பாபா உருவாக்கிருப்பாரு
ஆமா
அதனால எனக்கு ஒரு தொடர் எண்ணம் அந்த மாதிரி ஒரு தோட்ட அமைச்சா அந்த தோட்டத்துக்கு நடுவுல பாபாவ வந்து உக்கார வச்சி நம்ளுடைய கடைசி கால வாழ்க்கைகள் வந்து சமுதாயத்துக்கு சேவ செஞ்சு இறுதி காலத்த வந்து கழிக்கணு அப்டிங்கிறது நிச்சிமா காலப்போக்குல கடவுளின் அ அருளால உங்கள போன்ற பெரியவர்களின் ஆசியால அது நிச்சயமா நெறைவேறட்டு
நெற நெறை வேறுமா கட்டாயோ நெறை வேறு இப்ப என்மா என்மா பொண்ணுக்கு லேடி டாக்டர் வீட்டுக்கு கூட்டின்னு போறனு அவுங்க வீட்ட சுத்தி தோட்டோ அந்த தோட்டத்துக்கு நடுவுல பாபா உட்காண்டிருக்காரு
ஓ
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாக்கும்போது பரவால்ல இவங்க கூட பாபால்லா விரும்புறாங்க வெச்சிருக்காங்க ஒரு டாக்டரா இருந்துண்டு ஒரு இன்னொரு டாக்டர வந்து அங்க வெச்சிருக்காங்க பாரு அப்டின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டே நானு
கண்டிப்பாங்கமா கண்டிப்பா ஏன்னா அவரே ஒரு இயற்கை மருத்துவர் தானங்கமா
ஆம்மா
அதனால அவரு எல்லா எடத்திலியுமே இருக்கதா செய்யறாங்கங்மா
நிச்சியமா அதாபா எல்லாம் எல்லாமே ஆ சொல்லுங்க
அதே மாதிரி நெறைய கை வைத்தியங்களு வந்து கத்து வேச்சுக்குறது ரொம்ப சிறந்ததுங்மா
நிச்சியமா
ஆ உங்களுக்கு தெரிந்த கை வைத்தியங்கள் சிலவற்ற தொடர்ந்து பேசுங்க
ஆ இப்ப வந்து ரொம்ப தல வலிக்கிறது என்ன பண்றதுனே தெரில நா காபி கூட ரெண்டு காபி கூட குடிச்சட்டே ஆனா எனக்கு மாத்தர போட இஷ்டோ இல்ல ரொம்ப தலவலிக்கிறது அப்டின்றவங்க நல்ல ஒரு அடுக்கு தண்ணி தள தள தளன்னு கொதிக்கணு இந்த டாப் புல வருது இல்லயா தண்ணி அந்த தண்ணிய கொதிக்க வை ச்சு அந்த தண்ணில ஒரு கைப்புடி உப்பு போட்டு அ அத கொனாந்து நம்ப நம்ப பக்கத்துல வச்சு பெட்ஷீட் போட்டு அந்த தண்ணிய நல்லா சுவாசிக்கணு அது பண்ணும்போது இந்த தலையில பொடனில இருக்கற நீர் தா நமக்கு தலவலிய உண்டு பண்ணுது வேர் வேர்வப்பட்டு பட்டு நீரு கழுத்துக்கு தலைக்குமே எறங்கி அதுவே நமக்கு தலவலிய உண்டு பண்ணுது அந்த இதெல்லா கொறஞ்சிரு நல்லா வேர் த்துவிடு வேர்த்து விடும்போது நீங்க அந்த டா எடுத்துட்டு நல்ல டவல் போட்டு தொடச்சீங்கன்னா கொஞ்சோ பாதி தலவலி வி ட்டா மாரி இருக்கு அது மாரி ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ திருப்பி திருப் பி அத பண்ணினீங்கன்னா நல்ல பலன் கடைக்கு அதே மாரி இன்னொரு விஷ்யோ கஸ்தூரி மஞ்சளோ கஸ்தூரி மஞ்சள் பொடியோ எப்பவு வீட்ல இருக்கணுங்க ஒரு ஒரு வீட்லியு அது எதுக்குன்னா தலைக்கு குளிச்சுட்டு வந்தா கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் எடுத்து உச்சன்ந்தலையல தடவிணு தேச்சு உற்றனு அப்ப நம்ப தலையில இருக்க அந்த தண்ணி வந்து நம்ப தலைக்குள்ள எறங்காது ஆ இன்னொரு விஷ்யோ